என்னடா ஃபோன் பண்ணிர்ற
ஏனா எங்கனா இக்குற
சுரேந்திரம் வீட்டாண்ட
என்னா சுரேந்து வீட்டாண்ட
ஆ சும்மாதா
சும்மாவா ம்
இன்ன
சும்மா எதுக்றா போற அவ வீட்டாண்ட
ஏ சும்மா போகூடாதா
ம் போ கூடாது போகூடாதா ஏ ஏ வரயானு கேகற இப்ப
நீ சுரேந்திர வீட்டாண்ட வர்றயான் கேக்கற
வரே என்னா என்னா கத சொல்லு வரே
சும்மாதா மூவி பாத்துனு இருக்கறோ வர்றயா வர்லியா லவ்வர் நல்லாதா இருக்கு
என்னாக்காது
லவ்வர்ன லவ் பத்திதா இருக்கு
அதை பாத்த சீன் வரைக்கு சொல்லா எனக்கு
பாத்த சீன்வரயுனா என்னா சொல்லது
இப்போ நீ பாத்தந்தில சீனு அந்த சீன் என்னானா கத நந்துது சொல்லதலா
தம்பி வேணாதம்பி அதெல்லா சொல்ல முடியாது நீ வா ஃபஸ்ட்ல இந்து வெக்கிறே
ம்
பாரு
ம் செரி வரே ம் வரண்டா வரண்டா ஆ வரே
ஆ
வரண்டா
ஏ
ம் இன்னாடா இது
அ
என்னடா ஆச்சு
நாய் கத்தினு இருக்கு கொஞ்சொ என்னா
ம்
சா
ஒண்ணு இல்ல சும்மாதா
ம் நாய் சும்மா கத்தினிருக்கு
எவ்ளோ வெச்ருக்க நாய்ங்க
வெறுப்பாருக்னா ன்னா
ஹலோ ம் நாய் எங்கூட கத்துதுடா நாய் இ கூட கத்துறான்றே வெறு பா இருக்குது
ம்
ஆ
எங்க போய்டு
நீ எங்க இருகார
நா நான் இருக்கறே இங்கதா வீட்டுல
ம் ம்
ம் நாய் வேற வீட்டுக்கு வேலை கத்தினே இருக்குது நாய் வேறு வீட்டுக்கு வெளியே கத்தினேது எப்பாவது
ம்
ம் என்னாச்சு
அதெல்லா இல்ல
ம் ம்
எதுக்கு போன் பண்ண நீ அது சொல்லவே இல்ல பத்த நீ
சும்மாதா என்னதா பண்றன்னு கேக்கலனு
ஆ ஆமா
ம் என்னாச்சு என் அச்சு ஆ ஆ ஆஹ
ஜனநாயகன் ம்
சும்மாதா காத்தோஓட்டமா இருக்குது வெளியே வந்து உட்காந்தஉடனே
ம்
ஆ
வெறுப்பா இருக்கு டா
என்ன பண்றது ஆ
ஹரி வேற போன் வாங்கா போரன்ற
ஐ போன் பிப்டீன்
ஆ
ம்
என்னவா
உங்க அண்ணன் பிப்டீன் ப்ரோ வாங்கறேன் நானே
ஆ
அவங்க அண்ண பிப்டின் ப்ரோ வாங்க போறேண்ணண்ணே
எப்போ
சொன்னா பாதிதா சொன்ன அவ ஏண்டாயே
ம்
உம் என்னதா கத
வாங்ககுவாங்க நண்பா
வாங்க வாங்கன்றியா
ம்
ஆ நீ செவன்டீன் வாங்க போறன் என்ன ஆச்சு
யாரு நானா
ம்
ம் செவேன்டீனு வங்குவாங்க
ச சவன்டீன் வாங்கறன்ட்டு ரியல்மி பி ஃபோர் வாங்கி வெச்சு ரியல்மி பி ஃபோர் வாங்கி வெச்சிற
ஆமாம்பா நம்ப்ளுக்கு ஆண்ட்ராய்டு போதும்பா
அப்டின்டியா நீ
ம்
ம்
எங்க ஒருவ் வார்த்த கூட கேக்கலியே ஃபோன் பண்ணனு ஃபோனு வந்துச்சு போய்ட்டு வாய்ங்கின் வாடான்றாங்க டப்புனு
அ அ
நானா செய்து
உன உன உனக்கே தெ உனக்கே தெர்ல அப்ப இனா ஃபோன் ஆட்ரு போட்டாங்கனு
ஆமா
வந்தப்பர் தா தெரியு
ம்
ம்
அ டப்புனு ந இனா ஃபோனு வேணுன் கேப்பாங்கன் பாத்தே
ம் ம்
அதோட டப்புனு ஃபோன் வந்துகிது போய்ட்டு வாய்ங்கின்வாடான்றாங்கோ
அ போய்ட்டு எங்க எந்த ஊரு போய் வாய்ன்வந்து
அங்க இங்கதா எர்ணாகுப்போ
எர்ணாகு
அ
அ அ என்ன கூ என்ன கூப்ட்டியா
அ அ நேத்து நா போய்ட்டு வாய்ங்கினு வந்துனேன்ந் டா
அ
இனா
அ செரிதான்ம்பா
இனா
ஒரு வார்த்த நண்பன கூப்புன்னொனு கூப்ட்டியா
ஆமா நா தோதண்டா எர்ணாகுப் பா எங்யோ நால்ங்கல போன மாரி சொல்லின்கெடக்கிற
சும்மாடா அல்லா சும்மாடா
ந வாயே இப்பகூட்தா போய்ட்டு வர்லா ன்னா இப்போ
பட்டாபிராமு ஃபிஷ் மார்க்கெட்டுக் போனுன்டா
இன்னத்துக்கு
அங்க எனக்கு தெஞ்ச டீச்சர் ஒர்த்தவுங்கோ இருகுறாங்கோ
அங்கியா
அ
மீன் கல்யா வேல் செய்றாங்கோ
மீன்கட்லலா இல்ல பட்டாபிரம் சைடு
அ
ஒர் நாள் தேடினிந்த வீடு வேரோ கடிக்க கெடயில வீடு நீ வந்தனா கண்டு புடிச்சில்லால நைட்டு போய் தேடிந்தன்டா கேன்டீன் போன எத்துல அ
அ இன்னாதுக் தேடின்ந்திங்கோ
இன்னான்ட்னா டீச்சரு டீச்சரு வீடுதா தேடின்ந்த
அ யாரு உங்க டீச்சரா
அ ஆமா எங்க டீச்சர் தா
நாளிக்
சிஎஸ் டீச்சரு அவுங் வேரோ
அ
மிஸ்ஸு அவுங்க
அ
ம்
ம் ம்
ன்னாடா உ உ ன்ங்கிற பதுல் எதுனா சொல்றா
உங்க மிஸ்ஸு டீச்சர் நான்னடா சொல்லுதா
மிஸ்ஸு டேரிட்ரு அவுங்க லசன் எடுத்திட்டாலு சூப்பரா எடுப்பாங்கோ எனுகு சொல்லி தரதுலே புர்ஞ்சிட்து
அது மேரிந்தா ஜாலியா
ஆ ஜாலி தண்டா அது மேரிந்தா உன்னு ன்னடா நமபுள்க் வேணு
ஹு ஹும்
அவுங் சொல்லி தரது நம்ளுக் புரிய்னு
ஆ
அது புரியல்யா அல்தா
அ
நா
ஆ செரிப்பா
சரி ன்னாதா பண்ணிங்குற
சும்மாதா
சும்மதக்குரியா
ம்
ஆஹ்
நா
நா சும்மாதாங்குற வெறுப்பாக்குது
ம்
ஆால்மேடு பானிப்பூரி போட்டுந்தா பானிப்பூர்னா சாப்புல்லான் பாத்த நல்நொன்ட
ம்
னன்னெ எங்க போத்து பானிபுரி
யா போன்துல்யா
மன்ன போறதேல்ல தினம்மோ ஸ்கூலுக் போற வைல பாத்துட்டு பாத்துனு வரே எங்க போறதேல்ல அந் அண்ணன் பாக்
யா
போட்டுதன்னா சாப்புன்னா சாப்புல்லான் பாகுறே போடவே மாத் ட மண்ண
அ
ன்னா தா பண்றது அந்தண்ண
ஏ தா பண்ணதுன்னா
போட்டா நல்லார்க்கு போடே மாட்டன் தண்ண வாற ஹா ன்னாச்சி நாதா பண்ணிகிறப்போ
சும்மாதான்டாலே நீதா எத்னா போன் பண்ண என்னா விஷயொ இருக்குன் பாத்த
இந்த ஒரு விஷயொ இல்ல என்னப்ப சாப்புல்லா தா
ம்
ந சாப்புட போற பட்டாபுறான் உள்ள ட்ரேகன் ட்ரேகன்னு ஒரு கடகுது
நல்லார்க்குமா
ட்ரேகன் ட்ரெஸ்டாடண்ட்
நல்லா இருக்குமா
ம் நல்லாதா இருது இங்குதா எங்க ஸ்கூலுக்கு எதிர ஸ்கூலுக்கு பக்கத்துல ஆர் எம் கே ன்னு ஒரு கடை இக்குது சிக்கன் ரைஸ் கடை சூப்பரா இருக் அங்க நூடுல்ஸ்ஸு சிக்கன் ரைஸீ
அதேய் ந அவ தான் சாப்ட்டது மொளகாத்தூள் மொத்தம் சி
டெய் நான் முொளத்தூள் இல்ன்ற எவ்ளோ டேஸ்ட்டா ஆ இருு தெரியுமா காரமா போடு அந்தன்னே
என்ன காரமா போடு
டெய் காரமா இருக்கு டெய் அந்தன்னா ரைஸ் போட்டாலே பையா
த கார சி
என்னாடா
யார்ரா மொளகா தூள் சாப்டுவா
நான் சாப்ட மாட்டான ப மொளகாதூல்ல
வா அருரூரா பிரியாணி வாங்கி தார எப்டி இருக்குபரு காந்தி சில பக்கத்துல
டேய் கேரளா சைடு்ல்லா போனா புுல்லா மொளக தண்ட சாப்டுவாங்களே நீதான இந்த மொளகா சாப் மொளகாத்தூள் சாப்ட இப்டி பண்ற
அவங் சாப்ட்டா நம்ம சாப்ணுமா
அப்டிலா இல்லே
அவங்க சாப்ட்டா நம்ம சாப்டணுமா அ அவங்க சாப்ட்டா நம்ம சாப்டணும்மா மொளகாத்தூளு
டேய் அது என்னா டா மொளகாத்தூள் ஓட்டுற ஆர் எம் கே ரைஸ்ல
எதோ பைக் சவுண்டு கேக்குது யாரு வந்துக்ரா
ஃப்ரெண்டு வந்தான் நான் வேற ஸ்கூல் ஆன்ட இக்குறே ஃப்ரெண்டு வரனட்க்குறா
ஃப்ரெண்டா
அவ தா தமிழ் தா ஆ
எந் தமி குமா ன்ன
தமி குமரண்டா நம்ம தமிழ் குமரண்டா
யாரு
நம் தமிழ் குமரண்டா
ஆ உன் செட்டா
தா உ உன் செட்ல சூரியா சூரியா ன்னு ஒருத்தன் பச்சான் பாரு உன் செட்ல அவ தம்பி தா அவ தம்பி தா அவ தம்பிதா
ஆஹ்ஹ ஆ
ஆ ச சரி வச்சுட்டா
இர்ரா
சரி இப் எனா தா பண்ற
சும்மா தா இருக்குறே
ஆ
சும்மா ஒரு கல்லு மேல பத்துன்னு இக்குறே
காத்தோட்டமா பத்துன்னு இக்குற பத் கல்மேல
என்ன டேய் காத்தோட்டமால பத்துன்னு இருக்கல காத்து மரங்கல் தா பத்து அத்தன காத்து கூட வர மாட்டேந்தது
மண்டே மர கீழ பாத்தீன்னா காத்து வரலன்னனு சொல்றே பாத்தியா என்னடா டேய்
நான என் செய்தே
வீட்டான்ட அங்யா
ஆ அங்கயே தான்ம்பா
மேலே விழப்போது மண்ணு மேலே
அதெல்லா உழாது ஆ அதெல்லா உழாது மரல்லா ஸ்ட்ரென்தா இருக்கு
உ தல ஸ்ட்ரென்தா இருக்குமா
மா
ஆ உங்க மர்த்து மேல எள்நீர்லா இக்குது ஒரு நாள்னா வந்து அற்த்துன்னு போய்ட்லான் பாக்குறே
பா இப்பக் கூட அற்த்துங்கபா வாங்க பா
ஆ அற்த்துக்குறோ அதுக்குதா வெயிட்டிங்ல இக்குறோ என்னைக்கு வெளியே போறீங்கன் மட்டு சொல்லுங்கோ வரே வந்து அற்த்
அ ஆ ஆ ஆ என்னைக்கு வெளிய போன என் எப்பவுமே வெளிய தா இருப்போ
சேரி அப்பனா வந்து எட்த்துன் போலா அற்த்துன் போயிறே இரு நாளைக்கே
கேமரா பாத்துன்னு இருக்கு உங்ள
அப்டின்ட்றியா சேராட்டு
ஆ ஆ
ஆ
அவள்தா அடி அடி அடிப்பாங்க வீட்ல வந்து
யாரு அடிப்பாங்கோ
ஆ வீட்டு ஓனர் யாரோ
நீங்கதா வீட்டு ஓனரு
நா வந்து மெய்னாள் இல்லப்பா
யா யாரு மெயின்னாளு
மெயின் நாள் எங்கப்பா எங்கம்மா அந்தக்கா
ஆ
அவ்ங்கதா மெய்னாள்
சேரி
ஆ ஆ இன்னா
நாந்தாங்கறே இப்போ
ரெண்டாவ்து தா ப்ரோ
ம்
எங்களுதா
வீட்டாண்ட
வீட்டா என்னடா செஞ்சுனு இருக்குற
டேய் வீட்ல என்னடா செய்வாங்க சும்மா தான்டா ஒக்காந்துங்கிறே
சும்மாதா ஒக்காந்துன்னு இருக்குறியா ஹலோ சும்மாதா ஒக்காந்துக்குன்னு இருப்பியா
அ சும்மாதா ஒக்காந்துக்கிறே
ஆ
ஆ
நா
ஆ
ஸ்கூல்ல தமிழ் கிளாஸுக்குலா எழுதிட்டாங்கனா தமிழு சேரி மேக்ஸ் கிளாஸ்
அஜு இன்னு எட்டு சம்மு எழுதணு நீங்கறா
எட்டு சம்மாடா
ஆ எட்டு சம்மு எழுதனுமா ஆ
எட்டு சம்மு அப்டி பெர்சாக்
ஹில் துரை ப்ராக்கு அ கிராஃப்ட் முடியலனா இங்கதா
ஆ நீய
நாளா முடிக்க மாட்டே நான் யார கேப்
ஆ
அ
அண்ணா நா அமுச்சுட்டே அவுங்க சேரவே இல்ல விட்டுட்டங்க
ம் ம்
ம்
நா
எதுவு இல்ல அதா கேட்டே
தமிழ் தாண்டா ஜாலியாருக்குரா
உண்மதாம்பா
ஆ அவ வேர சுசிக்கி ரெடி பண்ண போறே சொல்லி
அம்மா சுசிகார் சுசிகார பெட்ரோல் வாங்கி தண்ட்டு வன்ட்
பெட்ரோல் வேர வாங்கி தந்தான்னு சொன்னே அப்பன்னா நாளைக்கி எத்துனு வந்துருவா நாளைக்கி எத்துனு வந்துருவோ சுகியா நாளைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எத்துனு வந்துருவோ அப்டியா அப்பனா
ஆ ஆ
உம் ம் ஆ சொல்லு
சும்மாதா ஃப்ரோ
சரி
ம்
ம்
செரி வச்சுற்ட்டா
ஆ வச்சுற்ட்டா ஃபாய் ம் ஃபாய்
ஆ ஃபாய்